ப்ரோ‌ நல்லாருக்கீங்களா? ம் நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க?
ஆ நல்லா இருக்கறேன் ப்ரோ. ப்ரோ இந்த வெயில் காலத்துல, இந்த வெயில் காலத்துல ஆனா வந்து நீங்க சொன்ன ஐடியாப் ஃபாலோ பண்ணதுனால ஓரளவுக்கு நாங்க எஸ்கேப் ஆய்ட்டோம் ப்ரோ.
அப்டியா ஹ் ஹம்
அப்புறம் ஆனா வந்து இப்ப நார்மலா வந்து ஆ நம்ம வீட்ல வந்து ஏசி அந்த மாறி ஏதாச்சுன்னா இரு‌ இருக்கு இல்ல அப்படின்னு சொன்னா கூட
ம்
சொன்ன ஐடியா வந்து பக்காவா இருந்துச்சு அந்த அந்த காலத்துல வந்து எங்க வீட்டுல வந்து நாங்க அப்படிதான் பண்ணுவோம். எப்படின்னா நீங்க அந்த ஒரு வாட்டர் கேன்ல கோணி சுத்தி தண்ணி சுத்தி ஊத்திவுடுவீங்க பாத்தீங்களா,
ஆமா
ஆமா இப்ப எப்படின்னா நார்மலா ஒரு வாட்டர் கேன்ல தண்ணி இருக்குது
ம் ம்
தண்ணியில் வந்து அந்த ஜ அந்த தண்ணிய வந்து ஜில்லுன்னு வெக்கறதுக்கு கோணியை சுத்தி ஆ அது மேல தண்ணி ஊத்தி வுடுவோம். இது வந்து அந்த காலத்துல உங்க வீட்டுல வீட்ல நான் பாத்துதான் ஞாபகம் வந்து அப்பதான் நான் பண்ணி பாத்தேன் வீட்ல
ம்
ஃப்ரிட்ஜில் வச்சா கொஞ்சம் இதுவா இருக்குமேன்னு சொல்ட்டு இந்த மாறி நம்ம நேச்சுரலாவே ட்ரை பண்ணி பாக்கலாம்னு அப்படி பண்ணேன்
அப்புறம் இன்னொன்னு சொன்னேன் பானைைல தண்ணி ஊத்தி குடிங்க அது சொன்னேன் அது பண்ணீங்களா இல்லையா?
ஆமாம் ப்ரோ அது வந்து பானை வந்து இங்க எங்கயுமே கெடைக்கல ப்ரோ‌ இது வந்து ரொம்ப லாங்குல இருக்குது இங்கே
ஓஹோ
சோ அத வந்து வாங்கிட்டு வர்றதுக்கு பிரச்சனை இல்ல. நம்மளுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருந்தா ஓகே
ம்
நம்மளுக்கு முன்னாடி வண்டியில வச்சு அது லொடக்குனு ஆ கீழ வந்து விழுந்துருமோன்ட்டு அது வேற பயம். அதனால தான் இந்த மெத்தேட நான் பாலோவ் பண்ணே. சின்ன வயசுல நம்மளா இந்த மாரி தான பண்ணுவோம் அப்பல்லாம் நம்ம பிரிட்ஜ் ல்லாம் ப்ரிஜ் வாட்டரா குடிச்சோம்? ஃப்ரிஜே இல்ல அப்பலாம்.
ஆமா ஆமா அப்பல்லா பண்ண தா
வந்து இந்த ஸ்கூல் பசங்க ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி ஃபேன் காத்துல அந்த சின்ன சின்ன ஏர் வேப்பர் வெச்சு அது ஒரு ஜில்லுனுருந்துச்சு ஏ சி போடாம இது பண்ற மாரி டேபிள் ஃபேன வெச்சு பின்னாடி அந்த ஏரு அ, இது
தண்ணி வந்து இது பண்ற மாரி ஆஹ் ஆஹ்ஹ்
இது கூட நம் சின்ன வயசல ஒரு ப்ராஜெக்டு பண்ணமே ப்ரோ அது தா வெச்சு தா பண்ணது
ஆனா இப்ப எல்லா அப்படி இல்லயே உம்
நார்மலா ஒரு சுச்ச தட் னமா ஏ சி வந்துர்ச்சா ஃப்ரிட்ஜு வந்துர்ச்சா ஐஸ் வாட்டர் வந்துர்ச்சா அப்புடி தா இருக்குது ஆமா இந்த மாரி நம்ம மேனுவலா பண்ணி நம்ம குடிச்சாலே அது ஒரு தனி இதுவா தா இருக்குது
ஆமா அந்த பானைல வெச்சு குடிக்கும் போது தண்ணி வந்து அவ்ளோ சு இதா இருக்கு ஓ ஒடம்புக்கு ரொம்ப நல்லதுன் வேற சொல்றாங்க நோய் எதிர்ப்பு சக்தி இதாவ்துன்றாங்க ஆனா இப்ப யார் வீட்லயு பானையே பாக்க முடிலயே ஹஹஹ
ஆமா ப்ரோ அது வந்து நம்ப வில்லேஜ் சைடுல கண்டிப்பா எல்லா வீட்லயு இருக்கு எங்க வீட்லல்லா பாத்தீங்ன்னா அடுக்கடுக்கா வச்சிருப்பாங்க பானைய ஆமா இது வந்து அடுக்கடுக்கா வெச்சுருப்பாங்க ஒரு பானைல ஒரு இது இருக்கு ஆஹ் ஒரு சாம்பிளு அய்யிர் அரிசி போட்ருப்பாங்க அப்பறோ ஒரு இதுல ஒரு ஒ ரு கோதும போட்ருப்பாங்க அந்த மாரி அடுக்கடுக்கா ஒரு இதுல ஸ்நாக்ஸ் வெச்சிருப்பாங்க அந்த மாரி வந்து இன்னு எங்க ஊரு எங் க ஊர்ல வீட்லருக்குது ப்ரோ அது வந்து ஒரு டைம் வந்து எங்க சித்தப்பா என்ன பண்ணாரா அந்த மாரி அடுக்கடுக்கா பான வெச்சிருந்தாங்களா
உம் உம்
ப்பா பாத்துட்டு இது டீசன்டா இருக்கு நல்ல வீடெல்லா இந்த மாரியா பானயெல்லா வெச்சிருப்பாங்கன் சொல்ட்டு ஒட்ச்சு உட்டாரா
அடப்பாவி
இன்னு கூட உங்க பாட்டி சொல்லி சிரிச்சினு இருப்பாங்க இந்த மாரி அவங்க த்தப்பா இப்படி பண்ணர்ரா
உம்
அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதெல்லா பார்த்து அதெல்லா ஒரு எமோஷன் தான பிர
எமோசன்லா ஆமா ஆமா உம் உம்
எல்லா மேல ஸ்லாப்ல எங்கேயோ வச்சிருப்போ ஏதாச்சு அப்பனா ஒரு வாட் ட்டி எதோது ஃபங்க்ஷன்னா பிரியாணி அந்த மாதிரி கூழ் அந்த மாதிரிலா காசுறப்போ அப்போதான் எடுப்போ இந்த குண்டா இதால அப்படி இல்லைனா நா வீட்ல நா நார்மலா இருக்கிறத கடாயி இத வச்சு தா செஞ்சு இது பண்ணுவோ
உம் ஹும் ஹும் இப்ப வந்து
அந்த மாரி லா வச்சம்னா இருக்கிற பசங்கள்லா வந்து கலாச்சிட்
ஆமா ஆனா இன்னு உண்மையிலே அதுதா ரொம்ப நல்லது கூடா இப்பிருகுர பாத்தரங்கள் ஓகே ஆனா நம்ம முன்னாடி சமைச்ச அந்த குட்டிகள் அந்த பாத்திரலா ரொம்ப நல்லது வந்து அதலதா சாப்பிட்ணு வாக அப்பல்லா பாத்தீங்கன்னா அப்படிதா இருந்துச்சு இப்பெல்லா எல்லாமே வந்துருச்சு எல்லா வீட்லயமே அ பானங்கதரதே யார் வீட்லயும் பார்கக்க முடியல சொன்ன மாரி ஏதோ ஒரு பான ரெண்டு பான இருக்கு மேக்சிமம் பான எப்ப பாக்கலாம் னா அந்த ஏ பொங்கல் அன்னைக்கு வெப்பாங் ஒரு ஒரு வா டைம் அத மட்டு பாக்கலா அது இனிப்ப யார் யூஸ் பண்றது இல்ல எல்லா என்ன பண்றாங்க சீல் எல்லா வச்சு பண்ணி விட்டு்றாங்க அப்படிதா போதுன் ஆனா அடுப்பு மட்டும் னு அதே மாதிரி வச்சிருக்காங்க அது மட்டு து பழமை மரம் இருக்கு அந்த அடுப்பு மட்டு
ஆமா ஆமா ஆனா நம்ம அம்மாங்க காலத்து வரைக்குந்தான் ஃப்ரோ இதெல்லாம் இருக்கு ஏன்னா வந்து அவங்கதா மீன் கொழம்புனா சட்டியிலதா செய்யணு அப்படின்னு சொல்லுவாங்க அ அந்த பருப்பு கடையர அனா அந்த சட்டில தா கடையணு அப்டின்வாங்க பொங்கல் செய்ர்தனா இதுலதா செய்ணு அப்டின்வாங்க ஆனா அதுக் துக் அப்றோ வர ஜென்ரேஷ் ல்லா ஒரு ஒரு வேல சொன்னாலு ஒரு ஒரு மாரி மூஞ்ச தூக்கி வெச்சுக்கிறாங்க
ஹ்ம்ஹ்ம்ஹ்ம் ஆமா உண்ம தா அது
வெரிக்குன்ன எல்லா ஆம்புலைங்க தா அது செய்றாங்க ப்ச்ச் செம அது வந்து அது வந்து எப் அப்டின்னா இப்போ மாக் க்சிமம் எப்டின்னா லேடிஸ் செய் செய்ய மாட்க்கிறாங்கன்னு சொல்ல வர ல இப்போ வந்து எ ஏனா அம்மாங்கர்த சொல்ல நம்ளுக்கு வந்து ஃப்ரீடம் இருந்துச்சு லைஃப்ல
ஆம்மா
சோ நம்ளுக்கு வந்து எப்டின்னா ஒரு தலவலினா ஒடனே அவுங்களே ஏதாச்சு ஒரு அதுக்கேத்த மாரி ஒரு மருந்து எத செஞ்சு கொண்டு வருவாங்க சுக்கு அந்த மாரி எதோ டீ அந்த மா மாரி ஏதோ ஒன்னு போட்டு தருவாங்க ப்ச் அ நம்ம கேட்க்றதுக் முன்னாடி யே அவங்க செய்வாங்க ஆனா இப்போ வந்து கல்யாண ஆனப் பசங்கல்லா என்ன பண்ணுவாங்கன்னா அங்க மனைவிகளோ வந்து அதிகாரமா கேக்றாங்கன் சொல்லிட் சில இது வந்து அவ்ங்களே கேக்காம அவ்ங்களே போயீ கிச்சன்ல போய் நுழைஞ்சி அவ்ங்களே செஞ்சிக்கிறாங்க ச்ச் ஆமா அஹ அஹ அது வந்து அவங்க லைஃப் ஸ்டைல் அப்டி மாறிச்சு அந்த காலத்து லைஃப் ஸ்டைல் தா இருந்தாலு பெஸ்ட்டு
பெண்களோட ஆண்கள் நல்லா சமைக்க ஆரம்பிச்ட்டாங்க
ஆமாமா நீங்க எங்க சைடு மேக்சிமம் வந்து எல்லாம் பிரியாணி கட அந்த மாரி பாத் பாத்திங்னா ஜென்ச தா எறக்குவாங்க
ம் ஹூம்
மேக்சிமம் எந்த ஒரு நூத்துல தொண்ணூத்தஞ்சி கட அந்த மாரிதா இர்ப்பாங்க
உஹ்ம் உம்
அதா ரொம்ப ரேர்ரு யா ஆனா வந்து டேரெக்ட்டா இருக் கு மேல நம்ப, ங்குவே வீட்ல இருந்தா நம்ம மே்சிமம் ஜென்ஸ்ல இங்கல்லா என்ன பிபர் பண்றாங்கன்னா ஆ குக்கிங்கு ஏனா-ஏனா யாரும் அந்த அளவுக்கு வேலைக்கு போகனோ அப்படின்னு ரே எண்நோ வரல அவங்க வந்து ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி தா நம்ம டெவலப் ஆனும் அப்படின்லா இருக்கிறாங்க. ஆனா கேர்ள்ஸுங்க வந்து மேக்சிமம் எல்லா வேலைக்கு தா போறாங்க. அ ஜென்ஸ்ங்க பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ் க ஸ்டார்ட் பண்ணனு அப்படின் தா இங்க இருக்காங்க எங்க சரௌண்டிங்ல அப்படிதா ருக்குறா
ஓகே ஓ
அதான் மேக்சிமம் எல்லா ஆமாம் ப்ரோ மேக்சிமம் வந்து என்னன்ன இந்த மாரி குக்கிங்தா பண்றாங்க, ஜென்ஸ்தா பண்றாங்க எல்லாமே. அஹ் குக்கிங் இந்த பிரியாணி ஈவினிங் அந்த இது சிக்கன் பகோடா
உம்
அந்த மாதிரி கடைங்களதா அவங்களும் போடுறாங்க ஆனா லேக்ஸ் கணக்குல சம்பாதிக்குறா
ஹ அது வேணா உண்மதா ஏனா பெரிய பெரிய ஆள் படிச்சவன் கூட அவ்ளோ சம்பாதிக்க மாட்டா
ஆமா ஆமா ஆமா
அந்த மாரி மாறிடுச்சு இப்ப
ஹ் ப்ரோ இப்ப வந்து இத வச்சு ஒரு கேள்வி கேட்கலானு டுக்குற
உம் கேளுங்க
சப்போஸ் வந்து நீங்க ஒரு பிசினஸ் தொடங்கணும்னா என்ன மாறி பிசினஸ் தொடங்குவீங்க?
இப்ப இருக்க காலகட்டத்துல நீங்க சொன்னீங்கல்ல அந்த கடைதான் பாஸ்ட்புட் கட ஆ பிரியாணி கட பாஸ்ட்புட்டு டீ கட இந்த மாதிரி ஆரம்பிச்சிருவேன். ம்ம் அதிகம் வருமானம் எங்க வருதோ அங்க தான ஜம்ப் பண்ண முடியும்.
ஆமா ஆமா ஆமா ச்சு ஆனா அது சில கடைங்க சில கடைங்க வந்து எங்க வீட்டு பக்கத்துல்ல வந்து ஒரு கடை இருந்துச்சு
உம் உம்
அவங்க வந்து ரோஸ் மில்க் கட அந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஃப்ரான்சைஸ் மாதிரி
உம்
நாங்க வந்து இந்த மாரி வந்து வெயிலு டைம்ல நல்லா ஓடிச்சு இந்த குளிர்காலம் வந்துச்சு, அதுக்கப்புறம் சுத்தமா கடை ஓடலனு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ட்டு போயிட்டோம்
ஓ ஓகே ஓகே ம்
அந்த மாதிரி அந்த மாரி வந்து அந்த சீசனுக்கு ஏத்தா மாரி எல்லா சீசனும் வரா மாரி இருக்கணும்னா ஆஹ் ந ஒரு சில மீம்ஸ்லாம் பாத்துருப்பீங்க டீ கட வச்சா நல்லா ஃபேமஸ் டைம்லா அப்டேட்டு வெயில் வந்தா டீ குடிப்போம், மழ வந்தா டீ குடிப்போம், போர் அடுச்சா டீ குடிப்போன்ட்டு அந்த டீக்கும் ஒரு டேஸ்டுக்குன்னு தான் ப்ரோ சில இடத்துக்கு போவாங்க.
ஆமா ஆமா அதுவேனா கரெக்டு தான்
ஆமா எல்லா கடையுமே ஓடாது அதுக்குன்னு பர்டிகுலரா அவுங்களுக்கு அந்த டேஸ்ட்ட பொறுத் அங்கேயும்
ஆமா இன்னொன்னு என்னாதுன்னா ஆஹ் கட வக்கிறது பாத்தீங்கன்னா கரெக்டா பீக்கா பீக்கான கடேல வக்கனும் அது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஐ டி கம்பெனி இல்ல ஏதோ நல்ல ஒரு ரிச்ச ஆான பிளேசு இப்போ மக்கள் போக்குவரத்து அதிகமா இருக் கேர்ஃபுல்லா வக்கிணும் அப்டின்னா நல்லா பொழச் எடுத்துக்கலாம் ஏன்னா எப்பயுமே ரெகுலரா யேபாரம் இருக்கும் டக்குன்னு நம்ம ஒரு சின்னதா பெருசா மக்களுக்கு இட வர இடம் இல்லை ச ஓரளவு வருவாங்க அப்படின்னு வச்சாலுமே கூட நமக்கு வந்து லாஸ்த் ஆகும் சொல்ல மாி நீங்க சொன்னீங்கல அன்ன ரோஸ் மில்க் கடைல்லாம். அதெல்லாம் சீசனுக்கு ஏத்த கடை தான் சோ அவங்க வெயில் காலத்ல மட்டும் தான் குடிப்பாங்க. எல்லா காலத்துலயையும் பண்ண முடியாது. ஆனா டீயெல்லாம் அப்டி இல்ல. நம்ம ஆளுகல்லாம் டீ பைத்தியக்காரனுங்க நம்போ ஊர்ல வச்சா இந்தியா வச்சா ஏன் தமிழ்நாட்டுல மட்டுதான் இவ்ளோ டீடை கட நீங்க வெளி அதர்க்கு ஸ்டேட்ல்லாம் போய்ட்டீங்கன்னா டீ கடயே கம் பேக்ரியே பாக்க முடியாது, அவ்ளோ சீக்கிரம். நம்ம ஊர்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மீட்ருக்கு ஒண்ணு வச் ஒ ஒ ஒரு கிலோமீட்டருக்கு ஒன்னு கிலோமீட்டருக்கு ஒன்னு இருந்தே இருக்குது ஆனா வெளில இந்த மாரி யாரும் டீ குடிக்கிறது இல்ல. ச் நம்பூர்ல டீ கட வச்சா பொலச் வச்சிகலானு சொன்னாங்கள்ளா அதல்லாம் உண்ம தான
ஆமாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ உம் பட் டீ வெறியர்கல்னு சொல்லலாம்.
ஆமா டீயே ஸ்நாக்ஸ் து நம்பாளுங்க அப்டி சாப்பற்றாங்க சாப்பற்றாங்க மீன்ஸ் பரவால்ல தான் பட் இருந்தாலுமே வெளி ஆள்கள் கம்பேர் பண்ணம்போ தமிழ் ஆட்கள் அதிகம்னு சொல்லலாம்
ஆமாம் ப்ரோ. இப்ப வந்து மேக்சிமம் அதல்லாம் அஹ் நார்த் சைட்ல இருந்து இங்க வந்து இந்த மாதிரி டீ அந்த மாதிரி சேட் ஐட்டம் அந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க
ஹம் உம் உம்
அந்த மாதிரி போட ஆரம்பிச்சறாங்க இப்ப வந்து ட்ரெண்டிங்ல என்னன்னா அவங்க சரவுண்டிங் இருக்கிற பேஃமஸான டிஷ்ஷ வந்து இன்னொரு எடத்துல கொண்டு போயி அது ஏன்னா வந்து இப்ப நம்ம அந்த எடத்துல போய் அது பிரிஃபர் பண்ண முடியாது இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க் வந்து அ ஏற்க்னவே சொல்லிர்க்கோ உங்ககிட்ட வந்து பர்மிஷ்ல மொலிஸா ஃபேமஸ்ன்ட்டு சோ இது வந்து நம்ம டேரெக் அந்த ஏரியாவில் போயிட்டு நம்மளால அவ்வளோ சீக்கிரம்லாம் போயிட்டு குடிக்க முடியாது
ம் ம்
அந்த டிஷ் அங்க பேமஸ் இங்க கொண்டு வந்து அந்த ரிஷ் சிபிலாம் கொண்டு வந்து எங்கே செய்கிறாங்கன்னா அது வந்து நம்மளுக்கும் கொஞ்சம்
யூனிக்கா இருக்கும் சாப்டணும் ட்ரை பண்ணும் ம் ம் ம் ஆமா ஆமா எனக்கு சரி ப்ரோ சரி உங்களோட பேசணல ரொம்ப ஆமா எனக்கும் ரொம்ப சந்தோஷம் சரி நம் தொடர்ந்து பேசுவோம் அத்துக்கல்லாம்ங்களா ஓகே நன்றி நன்றிங்க